வணக்கம்
ஆஹ் சொல்லுங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கோம் நீங்க எப்படி இருக்கீங்க
ஆஹ் நல்லா இருக்கங்க என்னா பண்ணிட்டு இருக்
உம் நாங்க ஹா வீட்டு்ல தாங்க இருக்கோம்
ஆஹ் இன்னைக்கு டாபிக் பிரெண் ஃபிரெண்ட்ஷிப் பத்தி பேசுங்க ஃபிரண்ட்ஷிப் நீங்க சொல்லிங்கலா நாங்க சொல்லட்ட ஃபஸ்ட்
நீங்க சொல்லுங்க
நானா ஆ என் ஃபிரெண்ட்ஷிப்பு என் சின்ன பத்துலருந்து ஃபிரண்ட்ஷிப் இருக்குங்க ஃபஸ்ட் கிளாஸ்லேந்து எம்பிஏ வரைக்கும் நாங்க சேந்துதான் படிச்சோம் எங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு சேந்துதான் டூர் போவோம் சேந்துதான் என்ஜாய் பண் என்னன்னா எத்துட்டு வந்து நாங்க ரூம் எத்துட்டு தான் என்ஜாய் பண்ணோம் இத்தினி இயர்ஸா எங்யோ எங்க ஃபிரெண்ஷிப் கட்டாவுன் தெ இல்ல எங்கன போனுன்னாலு ஒருத்தர் ஒருத்தர் ப்ளான் பண்ணிட்டு இங்கலிந்து அங்கக்கி எவ்ளொ ஆவுமோ பாப்போ பட்ஜெட் ப்ளானிங் துனு இந்தலிந்த கால்க்குலேஷன்ஸ் அதல்லா போட்டுக்குன்னா போவோ எனிதிங் சென்னையன்னா பெங்களூர் ஆந்திரா
உங்க நேட்டிவ் ப்ளேஸ்
என் நேட்டிவ் பிளேஸ் வந்து ஆந்திராங்க
ஆந்த்ராங்ளா சே
ஆ உங்கள்து
எங்கள்து காரைக்குடி
காரைக்குடி ஆங்க இங்க நா இப்பதா எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணங்க என் ஃப்ரெண்ட்ஸோட இப்பதா நான் எம் பி ஏ கம்ப்ளீட் பண்ணி ஜாப் சர்ச் பண்ணிட்டுருக் கங்க உங்க பத்தி சொல்லுறீங்ளா உம்
எனக்கு ஃப்ரெண்ட்ஸு சின்ன வயசுலந்து ஒரு ரெண்டு பொண்ணுங்க இருக்காங்க அவுங்கள்ட்ட இப்ப வரைக்கும் கான்டாக்ட்ல தா இருக்கோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாயாச்சு அ அடுத்து ம் அவுங்கவுங்க ஃபேமிலி ஆயிட்டோ இப்பயுமே யாது லாங் ட்ரிப் இந் மாரி போறதா இருந்தா எல்லாரு ஒன்னா போவோ
ஒருநா எந் எந்த எங் எங்கெங்க ட்ரிப் போயிட்டு இருக்கீங்க நார்மலா என்ஜாய் என்ஜாய் எங்கெங்க ட்ரிப்பு ப்ளான் பண்ணி ப்ளான் ஃபெயில் ஆவாத போனா ட்ரிப்ஸ்
உம் சென்னை ஃபெய்ல்லா நெறையா ஆயி ருக்கு ஹெல்த் இஷ்யூவால
ஆஹ்
நெக்ஸ்ட் உம் சென்னை போயிருக்கோம் ஊட்டி போயிருக்கோம் மதுரை பேரு
தமிழ்நாடு தாண்டது தில்லியா
நோ நோ நா தமிழ்நாடு தாண்டுனது இல்ல
உம்
உம்
ஊட்டி ஊட்டி இதுங்கல்லாம் போயிருக்கீங்களா
ஆமா கண்டிப்ப நாங்கல்லாம் போயிருக்கோம் உம் நீங்க அப்பறம் மா அம்மா அக்கா தம்பி தங்கச்சி இப்ப எல்லா இருக்காங்களா உங்க ளுக் ஓகே
ஆஹ் இருக்காங்கங்க எனக்கு ஒரு அம்மா அப்பா எனக்கு ஒரு தம்பி இருக்காங்க தாத்தா அய்யா
ஆஹ்
உம் அவங்களோட கூட ரொம்ப தங்க சி ஒன்னு இல்லைங்க திருமலா திருமலானா போயிருக் இங்க ஆந்திரா ஆந்திரா சைடு திரும்ல கூட வந்து இல்லையா
ஆஹ்ஹ வந்ததில்லங்
ஆஹ்
உம்
ஆஹ் ஆ ஃபேமிலியோட நிறைய ட்ரிப்ஸ் போயிருக்கங்க
ஆஹ் கேரளா எல்லாம் போயிருகோ ஆனா ஃபேமிலியோட போயிருக்கும் ப்ரெண்ட்ஸுங்களோட ரொம்ப லாங்லாம் வீட்டுல அனுப்ப மாட்டாங்க ரொம்ப தூரம்லா அனுப்ப மாட்டாங்க
உம் நீங்கோ என்ன படிச்சுட்டு இருக்கீங்கோ
நா டென்த் முடிச்சிருக்கேன் பத்தாவது முடிசிருக்க ஆஹ்
உம் ஓ டென்த் கிளாஸ் தானா டென்த் கிளாஸ் முடிச்சிட்டு இப்பதான் என்டரா
இல்ல இல்ல இல்ல இல்ல நான் முடிச்சு டென் இயர்ஸ் ஆச்சு
ஓகேங்க
உம்
நானும் டென்த் இப்பதான் முடிச்சு இந்தட்
அப்டிலாம் இல்ல இல்ல இல்ல எனக்கு மூணு குழந்தைங்க இருக்காங்க
ஆஹ் ஓகே உம் குழந்தைங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்காங்க என்ன
பெரிய பொண்ணு ஆறாவது படிக்கிறாங்க பையனா இப்பதான் பால்வாடினு சொல்லுவாங்கல தெரியுங்களா ஆஹ் அங்க போறாங்க ரெண்டு பசங்களா
ஆங்க ஆங்க நீங்க டீச்சராங்க
இல்லைங்க நான் வீட்டு்லதாங்க இருக்கேன்
ஆஹ்
உம்
உங்க ஊரு பத்தி சொல்லலாமே உங்க ஊர்
எங்க ஊருக்கு பக்கத்துல எங்க ஊர்ல ஃபேமஸ் வந்து சாப்ப பாடு
சாப்பாடு ஆஹ் அந்த சாப்பாடு அல்லா ஊர்ல சாப்பாடுதான் பேஃபேமஸ்ஸு ஆனா
அப்படி கிடையாது காரைக்குடில எல்லாமே ஃபேமஸ் சாப்பாடுல வந்து எல்லாமே சாப்பாட்டுக்கு பேர் போணது காரைக்குடி செட்டி நாடு சாப்படு கேள்வி பட்டு இருக்குதுங்களா
ஆஹ் ஒரு டிஷ் என்னென்னா ஃபேமஸ் இருக்கும் எல்லா டிஷ்
அங்க வந்து சிக்கன் பெப்பர் ஃப்ரை தான் பெஸ்ட்டு
ஆஹ்
மேக்சிமம் இங்க உள்ள டிஷ் எல்லாமே ஃபேமஸ் தான் காரைக்குடிய பொறுத்த அளவுக்கு செட்டிநாடு சாப் பாடுன்னு சொல்லுவாங்க அதுதான் பசி சாப் பாடு எல்லா வகையானதுமே டேஸ்ட்டியா இருக்கும்
ஆங்க ஒன்னொனுல ஃபேமஸ்லையா என்னன்ன திருவிழா
என்னங்க
திருவில்லா
அம்மம்மமா பெருநலா கேள்வி பற்றிருக்கே ஆன போனதுயில்ல அம்மாவு அம்மாவும் எனக்கு டைரி மில்க் வாங்கி கொடுங்க ஓஹோ திருவிலாவா ஆஹ் நடக்கும் ஹான் இந்தா இப்போ லாஸ்ட் வீ்க் ஸ்ட்ராட் பண்றாங்க ஒன் வீக் நடக்கும் நல்லா நடக்கும் இனிமேதான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க
ஓகே ஒன்னும் ஓகே ஒன்னும் ஸ்டார்ட் ஆவலையா அங்க
இன்னும் ஸ்டார்ட் ஆகல
ஓகே இப்ப ஸ்டார்ட் ஆவுமா
ஆமா நெக்ஸ்ட் வீக் லாஸ்லியிந்து எண்டுலேயிந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க டென் டேஸ் செம்ம ஜாலியா இருக்கும்
என்னனா பண்ணிட்டு இருக்கீங்க
இருக்கீங்க இப்போ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க
ஆஹ்ன் நான் இப்பதான் என் எம்பிஏ கம்ளிட் ஆ இருக்கும் நானே இப்பதான் ஜாப் சச் பண்ணுனா பெங்ளூர் வந்து இருக்காங்க ஆ நீங்களும் வீட்ல இருக்கீங்க
இல்ல ஹவுஸ் ஒய்ஃப் தான்
வாங்க வேற என்னென்ன பண்றீங்க இங்க நீங்க
நான் வேறெல்லாம் வீட்ல மிஷின் இருக்கு அதேதா தப்பேன் துணி தப்பேன் ஆ ஆ சமையல் எல்லாமே ஆலிநால் எல்லாமே பண்ணுவேன்
மடைம் சிக்ஸ் டுவன்ட்டி ஃபோர்
என்னங்க
டைம் கேட்டாங்கோ டைம் சொன்னுங்க சிக்ஸ் டுவெண்டி ஃபோர்ன்னு
ஓ
ம் நீங்கோ
நாங்க
ம் சமையலு இன்னக்கி என்னா சமையலுங்க
இன்னைக்கி என்ன சமயல் லெமன் ரைஸ் லன்ச் லெமன் ரைஸ் வாழக்கா வருவல்
ஆ
ஏ இனிமேதான் பண்ணுவோம் செவன் தேர்ட்டி ஆயிரும் சாப்பறத்துக்கு
டிபன்
மார்னிங் டிஃபன் இன்னைக்கி சாதம் தாங்க
ஓ சாதம் தாங்க மத்தியானம் லெமன் ரைஸ் பண்ணிட்டீங்க நைட்டு
நைட்டுக்கு ஏதாது சே டிஃபன் செய்யணுங்க ரெண்டு நேரம் சா சாதோன்னா ஒரு நேரம் டிஃபன் அது எப்டி வேணாலும் சேஞ்ச் ஆகும் காலயிலயே சேஞ்சாகும் நைட்டு சேஞ்சாகும் மத்தியானச நானு சிக்கன் கிரேவி சிக் சிக்கன் பிரியாணி மட்டன் குழம்பு இது எல்லாமே நல்லா பண்ணு
ஆ வேற புது புது ஐட்டம் என்னென்ன பண்ண முடியுமா
சாண்வெஜ் ஐட்டம் எல்லாமே பண்ணுவேன்
ஓ கேனா நார்மலா ஹோம்மேடு் இல்லாத ஆனா கொஞ்ச பேமஸ் இருக்கும் இல்லங்க உங்க ஜட்டன்னா
எங்க சைட்ல
ஐட்டம்ஸ் நீங்க செய்யற மாதிரி
உம் அதான் சொல்றேன்ல்ல சாப்பாடு எல்லாமே பேமஸ் நீங்கள் எதை எடுத் ங்கினாலுமே செட்டிநட பொறுத்த அளவு இப்ப சேலம் எடுத்தீங்கன்னா மாம்பழம் தான் பேமஸ்
ஆஹ் ப்ரூட் உங்க ஊர்ல ஓகே உங்க ஊர்ல எந்த ப்ரூட் நல்லா பேமஸ் அப்படி இருக் மேகா
அப்படில்லாம் எதுவும் கிடையாது இல்ல ஒவ்வொரு ஊருக்கு இப்ப திண்டுக்கள்னா பிரியாணி பூட்டு இந்த மாரி பேமஸ்னா செட்டி நாட பொறுத் ஒரு அளவு செட்டி நாடு சாப்பாடுதான் லன்ச் மெனு வந்து நிறைய இருக்கும் சாப்டலாம் உம்
என்ன என்ன பண்றீங்க
நான் இப்ப வாக் க்கிங் போய்ட்டுருக்கேன்
ஆஹ் ஸ்நேக்ஸ்சு எல்லா உன்னி சாப்பிடது இல்லியாங்க
ஆஹ் டீ ஸ்நேக்ஸ்சு எல்லா முடிச்சுட்டு
உஹம் ஹா பசுங்க இப்ப ஸ்கூல் இப்ப ஸ்கூல் ஐட்டு இருக்குமே பசங்குளுக்கு இந்த டைம்க்கு
போய்ட்ருதா இருக்காங்க
ஆஹ் இந்த டைம்க்கு இத்துட்டு வர்ணுமே நார்முலா
இப்ப போர் தேட்டி எல்லா ஓவர்ரு
ஓ போர் தேட்டி ட்டு டூடா வந்துட்டீங்க
ஆஹ் கொட்டன்னாச்சு உம்
லன்ச்சு சாப்பாடு கீரக் கொலம்புங்க
கீர கொழம்புங்குளா உம்
பண்ணிக்கிறாங்குளா நா பேஜ்சுலர் தா ஆமாங்க நானே தனியா பண்ணிப்பங்க ஆஹ் மட் மட்டு்தாங்க
செரி சேர் வேற என்ன தம்பி சொல்லுங்க
வேற ஒண்ணு நீங்தா சொல்ணு ஆஹ் நீங்கு தா உங்கு ட்ரிப்பு பத்தி அன்னி அவ்வுளவா சொல்லலங்க நாந்தா என் ட்ரிப்ப பத்தி எல்லா சொன்னோ நீங்க ஒரு
நான் ட்ரிப் அதிகமா போனதுல்ல ப்ரேண்ஸ்ங்குளோட ரெண் டைம் தா போயிருக்கே ஃபேமிலியோடனா நா நெறைய போயிருக்கே
ஆஹ்
உம்
ட்ரிப்ல என்னன்ன பாத்தீங்க என்னென்ன என்ஜாய்ண்ணீங்க ட்ரிப்லன என்ன சாப் ட்டிங்க ட்ரிப்ல என்னன்ன என்னன்ன ஸ்பெஷல் ஸ்பெஷலா இந்திருக்கோனு
ட்ரிப்புலெல்லாம் ஹ ஷிஷல் அந்தந்த ஏரியால என்ன கெடைக்கிதோ அதெல்லா டேஸ்ட் பண்ணுவோ
ஆன் கிளைமெட்டு கூலாந்திருக் ங்க அந்த நீங்க கொப் கொளே இதே ஊட்டியல்லா சொல்லிப்பிருக்கீங்ளா
ஆமா
உம் அங்க என்னன்னா பேஃமஸ்னுங்க நானு ஊட்டி அந்த சைடுல்லா போனுந்தே இல்லங்க
ஊட்டில ஃபேமஸ் வந்து ஷூட்டிங் பார்க் இருக்கு அப்புறோ ரோஸ்
ஹி ஹீரோ சார்ன பாத்திருக்கீங்களா யூ நோ
இல்ல நான் ஷூட்டிங் எதுவும் பாக்கல ஷூட்டிங் பிளேஸ் ஒண்ணு இருக்கு
ஆங்க நான் நார்மலா சூட்டிங் ப்ளேஸ் அனான் ஆஹ் ஓக்கேங்க
ஓக்கே பிரதர் இப்போ ம். நெக்ஸ்ட் டைம் கமீட் பண்றன் ஓக்கே ஓக்கே பாய் பாய்